அ அக்கா கேக்குதா என்ன பண்றீங்க
கேக்குதுடா நானா சும்மாதா இருக்கே நீ என்ன பண்ற
நானு தக்கா சமதா ச சாப்பிட்டு வாக்கிங் போயிட்டு அப்டியே ஸ்டிங் போட்டுட்ருக்கே நீங்க அவ்வளதானா தூங்க டைம் ஆகுமா தூங்கிறீங்களா
இல்லன்னா இன்னு கொஞ்ச நேர ஆகு இன்னு அர மணி நேர ஆகும்ங்க தூங்குறதுக்கு
ஓ ஓகேங்க்கா ஓகேங்க்கா காலைல நா வந்துட்டு இன்னைக்கு ம் சொல்லுங்க
நா வந்து என்ன சாப்ட்டே எங்க வீட்டல இன்னைக்கு காலையில கஞ்சி ஆ மாப்பள சம்பா கருப்பு கவுனி அதெல்லா சாப்ட்டா இல்ல சாவ் அதெல்லா அரைச்சு ஆ அ ரவா பதத்துக்கு எடுத்துட்டு வந்துருவோ அப்புறம் அதுல வந்து ஆ பெப்பரு சீரகோ அதெல்லாமோ சேத்து எல்லாமே அரைச்சிடுவோ அத வந்து தண்ணில போட்டு லாஸ் உப்பு போட்டா போது அது நல்லா ஒரு காலைல ஆ இட்லி தோச எல்லாத்துக்கு அது சாப்டுவோ அந்த நல்ல வெயிட் லாஸுஆகுங்க இருக்கிற வெயிட்டோட வெயிட் ஏறாம நல்லா பாத்துக்கு
ஓகே ஓகேங்க
கூட வந்து சுண்டல் சுண்டல் சாப் அ சாப்டுவோ அதுவுமே எ என்ன நீங்க சாப்ட்டாலு அந்த ச சாப்பிட்டோனே ஒரு பதினஞ்சு நிமிஷம் வாக்கிங் போனீங்கன்னா அ உங்களுக்கு வெய்ட் வெய்ட் வந்து போ போடாதுங்க இது வந்து எனக்கு நான் என்னோட பிரெக்னன்சி டைம்ல டாக்டர்ஸோட டிப்ஸ் இதெல்லா என்ன வேணாலு சாப்டுங்க எவ்ளோ நீங்க ஹெவி ரொம்ப அதிகமா இப்ப நம்ம வந்து எப்பயுமே கொஞ்சோ கொஞ்சோ மா கொஞ்சோ கொஞ்சோமா சாப்ட்டு இதே நம்ம கல்யாண வீட்டுக்கு போனா அந்த இலையை பாத்துட்டு நம்மளுக்கு ஆசையா இருக்குல்ல சாப்ட்ணுன் அப்ப சாப்ட்டாலுமே பிரச்சனை இல்ல என்னன்னா நம்ம சாப்றதுக்கு ஏ இந்த மாரி நம்போ எதுனா ஒர்க் எதுனா ஒர்க் அவுட்டோ அவங்களுக்கு ஜிம் போற பழக்க வந்தா ஜிம்கு அது மாதிரி எதனா பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஆய்டுங்க
ஓகே ஓகே ஓகேங்க நா என் நானு அப்டிதா ஓரளவுக்கு டயட் ட்டு சாப்பாட்டுல கொஞ்சோ கவன செலுத்துவே ஃபர்ஸ்ட் வந்து என்ன சாப்ட்டோனாம் ஆன் லவ் கொஞ்ச நாள் வந்துட்டு கருப்பு கவுனி மட்டும் சாப்ட்டுட் இருந்த அதுக்கப்புற அது கொஞ்சோ ஒரு மாரி ஓவ்றா சாச்சுரேட் ஆகி போயிருச்சு அதனால அத விட்டுட்டு அப்புறம் சுண்டல் மட்டு சுண்டலு ஒரு நாள் சுண்டலு ஒரு நாள் வந்து பட் பச்ச பயரு ஆ க நிலக்கடல பருப்பு அந்த மாரி வேக வச்சு சாப்ட்ட
இருக்கு நீங்க வேக மட்டுதா வைக்கணு நீங்க எண்ணெல்லா போடக் கூடாது அதுல எண்ணெல்லா போட்டீங்க அந்த தாளிக்களா கூடாது தாளி தாளிக்காம சாப்பிட்ணு நம்ம தாளிச்சா அதுல இருக்க இது அதுல ஆயில் அ என்ன ஆயில் என்ன ஆட் பண்றதுனால மொத்தமே போய்டு நம்மளுக்கு கஷ்டப்பட்டு நம்ம டயட் இருக்கோனா மொத்தமே போய்டு அது நம்ம வெயில மட்டுதா வைக்கணு வேணுனா நீங்க வந்து ஆ காய் எதுனா போடுறதுந்தா இந்த கார்ன்னு
ஆனியன்ட்
ஆ அதெல்லா வேணா நீங்க பச்சையா சாப்பிடறதுன்னா உங்களுக்கு அப்படி புடிச்சிருந்தா அது எல்லா சாப்ட்டாவே வயிறு ஃபுல்லா இருக்க மாரி இருக்குங்க ஆனா மத்தியானத்துக்கு கொஞ்சோண்டு ஒரு கோ குட்டி பவுல்ல சாத அது மட்டு எடுத்துட்டோ அது கொஞ்சோ நல்லா ஆ நம்ம பாடிக்கு ரொம்ப ஃபைப ஆ ஃபைபர் கண்டன்ட் அதிகமா ஆகாம பாத்துக்கோங்க
ம் கரெக்ட்டு கரெக்ட்டுங்க அது என்னனா ம் புரோட்டீன் வந்து நம்ம ஒடம்புலருக்க அந்த இன்சுலின் சொல்லுவாங்க அத வந்து அதிகமா வந்து ஸ்பைக் பண்ணத அ திகப்படுத்தாது ஆனா வந்து மாவுச்சத் து அரிசி வகைகள் அந்த சப்பாத்தி அதெல்லாமே வந்து பாத்தீங்னா மாவுச்சத்து அதிகோ சோ நம்ம அத சாப்பிடம் போது அது ஒடனே வந்து நம்மளோட அந்த சுகர இன்கிரீஸ் பண்ணி அ சுகரு எதனால இன்கிரீஸ் பண்ணதுன்னா அ நம்ம ஒடம்புக்கு குளுக்கோஸ் அதிகமாச்சு னா அத கண்ட்ரோல் பண்றக்காக இன்சுலினு அதிகமாகு சோ நம்ம அதிகமான குளுக்கோஸ் சாப்டுட்டே இருந்தம்னா அந்த இன்சுலின் ரொம்ப அதிகமாகி அது ஒரு கட்டத்தில வந்து என்னாயி ருனா இதுக்கு மேல என்னால வந்து அந்த குளுகோஸ் அத வந்து என்னால வந்து கண்ட்ரோல் முடியாது அப்டிங்கிற ஸ்டேஜுக்கு அத வந்து யூ ரின் வழியா அந்த குளுக்கோஸ வந்து அ எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணாம அப்டியே வெள்ளைல அனுப்பிரு சோ நம்ம மின்சிலினோட வேல என்னனா குளுகோஸ் எக்ஸ்சஸா இருந்துச்சுனா அத வந்து மசில்ல வந்து ஃபேட்டா கொழுப் ஸ்டோர் பண்ணு சோ அது சேச்சரேட்டாயிருச்சி அதுக் மேல அது ஒர்க் ஆகல அப்டினா நம்ம மசில்ல வந்து அத சே சே சேத்து வக்காது சோ அத எல்லாமே வந் அந்த யூரினோ டியே கெடைக்காது
ம்
கோங்ளே அந்த பாஸ்டர் நடக்கும் ஒதே ஒ அ க வேகமா நடக் க்கு இன்சுலின் வந்து கொஞ்சோ இன்சுலின் ஆ இன் ஆ இன்சுலினோட தேவ வந்து கம்மியாருக்கு அப்டிங்கிறது அந்த சயின்ஸ் அத சொல்லுவாங்க அனால எப்புமே எப்ப சாப்டாலு ஒரு டென் டூ ஃபிப்டீன் மினிட்ஸ் அ அட்லீஸ்ட் கொரஞ்சது நடந்தர்ணு அப்பதா கொஞ்சோ அந்த இன்ஸ் இன்சுலின் அதிகமாக கரையு
ம் ம் நீங்க டீ காஃபி எல்லா குடிப்பீங்ளா
ஆ டீ காஃபி குடிக்ரோ ஆனா வந்து சக்கர போட்டுக்மாட்டே டீ காஃபி அ பாலு எது குடிச்சாலு சக்கர போடாம பிளைனா குடி
எப்பியுமே அப்டிதானா இல்ல கொஞ்ச நாளா அப்டிங்ளா
குவாய் போ ஒரு டூ இயர்ஸ் ஆ பக்கத்ல ஆயிருச்சி அதெல்லா குடிக்கறத விட்டு ஐ மீன் இன் நிப் போட்டறத விட்டு
ம் எதுனா காரணோ எதுனா இருக்கா அப்டிலா எது இல்லியா
அதுக் காரண என்னனா அ கொஞ்சோ நானு அப்டித்தா ஒடம்பு கொஞ்சோ அதிகமா வெயிட்டேறிச்சி எனக்கே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டே நம்ம ஒடம்
ம்
அ ஸ்டார்ட்டுக் சாப்டுவோ சாப்டுவோ சாப்புட்டே இருப்போ அத பத்தி நம்ம கண்டுக்வே மாட்டோ நம்ம ஒடம்பு வந்து நம்ம ஒரு பொருட்டாவ கண்டுக் மாட்டோ ஒரு கட்டத் துல வந்து நமக்கு எனக்கே ஃபீல் ஆயிருச்சி நா வந்து என்னோட ஒடம்ப கொஞ்ச கேரிப் பண்ற மாரி நா ஃபீல் பொண்ணாட்ட ஆரம்பிச்ட்டே சோ ஐயோ போ இதுக் மேல வந் து நம்ம இத கவனிக்ல அப்டினா ரொம்ப கஷ்டமாயிருன்ட்டு நா வந்து எதுவு நானா அ இப்போ எதுவு சஜஷன் கேக்ல யூடியூப் மட்டும் பாத்தே யூடியூப்ல ஒரு யூடியூப்ல வந்து அவங்க சொல்லிருந்தாங்க அ சுகர் வந்து ரொம்பக் கெட்டுதலே அது வந் ரொம்ப நம்ம சமூகத்துல வந்து அது வந்து வணிகமயோ ஆயிருச்சு அதனால வந்து வந்து யாரும் அதோட கெடுதல பத்தி தீமைகல பத்தி பேசறதில்ல அப்டி இப்டின்னு பயங்கரமா சொல்லியிருந்தாங்க அவங்க என்ன சொல்லிருந்தாங்க அவுங்கென்ன சொல்லிர்ந்தாங்கன்னா ஒ பழ வகைகள் கூட வந்து நம்ம ஒடம்புக்கு அதிகமாயிருச்சு ஆஹ்
ஆமா ஆஹ் மா பழா வாழை அது மூணுமே சாப்புடக் கூடா து அப்டி சொல்லுவாங்க ஐனி பதிக்கு அப்டின் சொல்லுவாங்க
ஆமா அதனால நம்ம ஒடம்புக்கு ஒரு நாளைக்கு ஆஹ் மு முப்பது கிராமு சம் இருவத்தேழு கிராம் முப்ப முப்பத்தேழு கிராம் சம்திங்னா வந்து
நம்ம நறைய பேர் சொல்லுவோ இல்லையா நம்ம வந்து நாங்கல்லா பழோம் மட்டுந்தா சாப் புடுவோ அப்டின் சொல்லிட்டு அந்த பழம் மட்டுமே கூட சாப்ட கூடாது அப்டீன்ற மாரி சொல்லுவாங்க
ஆஹ் கண்டிப்பா அ பழம் பழம பழமே இனிப்பதிகமா இருக்க பழம் சாப்டக் கூடாது பழம் மட்டுமே சாப் ட்டாலு போதுமான அஹ் மத்த நியூட்ரியன்லா கெடைக்காம போயிரு நா வந்து ஒரு ஆஹ் செய்தில பாத்தது எப்டின்னா ஒ ஒரு ஆஹ் ஒருத்தங்க வந் து பழம் மட்டுமே சாப்ட்டு ஒடம்பு ரொம்ப லீனாய் எறந்தே போயிருவாங்க அவன் வந்து நா ரொம்ப வீகனா இருப்பன் பழ மட்டுந்தா சாப்டுவ வேரெது சாப்ட மாட்ட கடசில எறந்துருவாங்க சோ அப்டியு இருக் கூடாது ப ழோ சாப்புட்லா ஆனா அளவா சாப் வந்து இனிப்பு தன்மை அதிகமா இருக்க பழங்கிறத தவிர்த்துக்கணு
ம் உங்க வீட்ல எத்னா அந் மாரி செடி வெச்சிருக்கீங்களா
ஆஹ் எங்க வீட்ல மாமரோ இருக்கு அஹ் அதுக்கப்றோ வாழை வாழமரோ நீங்க சொன்ன மாரி மா வாழை இருக்கு அதுக்கப்றோ வேறென்ன ஃபஸ்ட்டு அந்த எலுமிச்சை மரோ ஒன்ருக்கு ஆஹ் கொய்யா மரோ இருக்கு கொய்யா மரோ நாட்டு கொய்யா மரோ இருக்கு
அது ரொம்ப ரொம்பவே நல்லது இல்லையா நம் நான் வந்து நறைய ஃபஸ்ட்டெல்லா சாப்டுவா நா இப்போ வந்து அது சாப்ட்டா அதெல்லா வந்து சொன்ன சாப்ட்டா சளி புடிச்சுக்கு சளி புடிச்சுக்குன் சொல்லிட்டே அது சாப்ட ரொம்பொ பழுத்தா நல்லா இருக்கும் பட் ஆ ஆனா நா கொஞ்சோ சாப்ட மாட்ட பட் நா புடிச்சு என்னிக்காச்சு சாப் டா சளி புடிச்சுக்கு சளி புடிச்சுக்கு அப்டின் சொல்லிட்டு பட் அது ரொம்ப மொத்த பழத்த விட அது வந்து நல்லாவே ஷுகர் கண்ட்ரோல் பண்ணு
கண்டிப்பா ஆஹ் ஆப்பிளோடவே அது ரொம்ப நல்லது அப்டின் சொல்லுவாங்க ஆஹ் கொய்யா மரோ வந்து ரொம்ப நல்லது அப்டின்பாங்க உங்களுக் உங்க வீட்ல எதா செடி வெச்சிருக்கீங்களா
ஆஹா எங்க வீட்ல எல்லாமே எல்லா செடியு இருக்கு மா தோட்டத்ல வெச்சிருப்போ மா மா மரோ ஆஹ் எல்லா வகையான மா மாம்பழமு கடைக்கு அப்றோ வந்து அஹ் வாங்கி அந்தந்த ஊர்ல இருந்து வாங்கி ட்டு வந்து வெப்பாங்க இப்ப கொஞ்சொ பெருசாயிடுச்சு எல்லாமே அப்றோ வந்து புதுசா பலா பழோ அ போன வருஷத்துலிந்தா காய் காய்க்குது அதுல வந்து போன வருஷோ நல்லாவே இருந்துச்சு பலா ம் பலாபழோ இந்த வருஷோ என்ன ஆச்சுன்னா மரத்லயே வந்து அது அழுகி போச்சு அது காரணோ என்னனு கேட்டா அந்த எடத்துல வந்து நெறய தண்ணி விட்றாங்ளா அதனால வந்து அழுகி போயிருக்கா அதுதா அவங்க சொன்னாங்க நாங்க வந்து இய இயற்கை விவசாயந்தா பண்ணுவோ அதனால வந்து நெறைய வெளியன்ந்து பெ இந்த ஃபர்ட்டிலைசர் மாரிலா போட மாட்டாங்க ஒரொல்லா போட மாட்டோ
ஓ நல்லது நல்லது ம் ம்
காய் கூட வெளிய வாங்க மாட்டோ வீட்ல இருந்தேதா இது பண்ணுவோ
ஓ ஓஹோ சரி சரி சரி ஓகேங்க சரி பாப்போ நம்ம இன்னொரு அழைப்புல
ஆ சரிங்க
ஓகேங்க அ அ